ஆ
கேக்குதுங்க என்னங்க இன்னு உங்களுக்கு தூங்கறதுக்கு ஆகலையா
நீங்க உங்ககிட்ட பேசாமா எனக்கு எப்பிடிங்கா தூக்கோ வரு
அய்அய்யோ எ உங்களுக்கு தூக்கமே வராதாடி தங்கோ
வராது தங் கோ எனக்கு என்ன தெறியுமா இப் இப்ப வரைக்கு சிரிப்பு நெனச்சா நெனச்சா
என்ன அந்த நாலு நிமிஷோ ஒக்காந்து பேசனதா
இல்ல இல்ல என்ன நெனச்சிட்டு இருக்கா மனசுல இத்ல நா செய்யக்கூடாது சொன்னதல்லா செய்வலா மா அதுக்கப்பறோ தங்கோ தங்கோன்னு வந்து கொஞ்சுனா
ஏண்டி இன்னோ அத ஞாபகோ வச்சிட்ருக்க நீ
இல்லடி இதே
அதா செய்றதெல்லா செஞ்சிட்டு அடுத்து நாள் வந்து தங்கோ தங்கோ கொஞ்சனா நா அப்பிடியே மனசு மாரிடுவேன் நெனச்சிட்டாலா
அ எ இல்லடி எனக்கு கரெட்டா ஏதோ காசு வேணுன்னா மட்டு யாஸ்மி தங்கோ அப்பிடினு சொல் அவரே சொல்வானா அப்பவே தெரிஞ்சிரு காசுக்கு வேண்டிதா கேக்குறாரு தங்கோ அப்போ சொலவானாகோ என்ன எவ்ளோ காசு வேணு அப்பிடிம்ப அடுத்த வார்த்த எவ்ளோ காசு வேணோ
ஏ அப்பிடி கேட்டுருவியா அப்ப எவ்ளோ காசு வேணுன் சொல்லுவானா
ஆ அதுக்கப்புறோ நேத்து கூடியோ இங்க ஏதோ வெளியே போனு சுத்தமா கையில காசு இல்ல அதா அந்த நானூரூவா வச்சில்ல அதாண்டி காசு ஏ அக்கவு அவனுக்கு இன்னிக்கு வந்துருக்கு
ஓ அவ எதுக்குடி குடுத்தா ஏண்டி
ஏ உனக்கு காசு வேணுன் சொல்லி குடுத்துட்டாண்டி
ஓ சேரி வஞ்ச்சா அவனுக்கு அவே பேசுறானா கூட ஏ ஏங்க ஃப்ரெட்ஸ் கூடல்லா பேசுறானா
இன்னோ ஒருக்கால் பண்ணிட்டுல்ல
எந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே கூப்பறது இல்லையா அவே
ம் ம் யாருக்குமே கூப்பறது இல்ல
டேய் அந்த வண்டி சொன்னியா நீ
தெரிஞ்சுதா எடுத்தாங்களாம்மா
சேரி வண்டிய பத்திரமா பாத்துக்க சொன்னே சொன்னியா
ஓ சொன்ன சொன்ன இல்லாட்ன்னா கொழந்த மாரிதா பாத்துட்ருக்கா
ஏ அந்த வண்டிய ரொம்ப புடிக்கோ ரொம்பனா ரொம்ப ரொம்ப புடிக்கோ எனக்கு வந்துட்டு வண்டில எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு வந்து ஆர்எக்ஸ் ஆரெக்ஸ் சென்டுரு எனக்கு உயிர் ம்மா ரொம்ப புடிக்கோ எனக்கு ஆரெக்ஸ் சென்ட்ர் ஓட சவுண்டு கேட்டுச்சி வெய்யி திரும்பாக்க ஆரம்பிச்சிடோ எனக்கு ரொம் ரொம்ப ரொம்ப புடிக்கு நா வந்து வண்டி வாங் முரே அப்பிடின்னா அத்தா வாங்கணுன் அவ்ளோ ஆசையா இருக்கே எனக்கு ஆரக்ஸ்ந்த ஃபஸ்ட்டு புடிக்கு கியு அதுக்கப்புறோ இந்த டோமினார் புடிக்கு இந்த டோமினார அதுக்கப்புறோ ஹிமாலயா புடிக்கு எனக்கு இந்த ரொம்ப நோமினார் ஆனா என எனக்கு புடிச்ச வண்டியில ஒன்னுதான இது ரொமினாடே பாத்தா அந்த வண்டி வென்றுக் க்கின் எனக்கு தெரியாதே எனக்கு இது புடிச்ச வண்டிதா ரோமினாரு அதுக்கப்புறோ நா வந்து அவுங்க அண்ணனோட ஹைலைட்ஸ் ஏதோ பாத்துட்டுருந்தேன்னா அப்பதா பாத்துன் ரோமினார என்னடா இத எனக்கு பிடிச்ச வண்டிங்கிட்ட இவுங்ககிட்ட இருக்கே அப்பிடின் ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்ப ப்போ ஒன்டற வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷப்பட்டே பாத்தா இப்ப இந்து திட்டாங்க
டி தொண்ணூத்து அஞ்சுக்குதா வாங்கியிருக்கா இவே
தொண்ணூத்தி அஞ்சுக்கா இவுங்க வந்து எண்பது ரூவாய்க் கிவ்
அதுதா நீருப் இது நீ வந்துட்டு ஆ ம் ரீல் ரீல்ஸூல பாத்துக்கோ தொண்ணூத்தஞ்சு ரூவாய்க்குதா வாங்கினே நானே ஆனா ஒ ஃபிரெண்ட்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கோ இந்த மாரி தொன்னுத்தஞ்சிக்குதா வாங்கன்னா ஆனா அந்த பொண்ணு வந்து பாக்கி இருக்குறவங்கள சொல்லு போது ஒன்னு பத்துக்குவாங்க சொல்லி சொல்லு அப்பிடின் சொல்லி சொன்னா
ஏ
தெரியல
ஏ அப்பிடி பாக்கி இருக்குறவங்கள்ட்ட ஒண்ணு அப்ப நா இவன் கிட்ட என்ன சொல்றது ஒண்ணு பத்து சொல்லவா தொண்ணூத்தஞ்சு சொல்லவா
ஒன்னு பத்தே சொல்லிரு
ஒண்ணு பத்தா அவ்கிட்டனா நா பொய் சொல்லமாட்டே
ஐயோ அநியாயோ பண்ணாதரி ஆனா அப்பிடி தாண்டி சொல்ல சொன்னா இது நானு இது அவகிட்டயே ஒன்னு பத்துதா சொன்னே இவ் எங்கிட்டயே ஒன்னு பத்தாண்டி சொன்னா
ஓ
ஒன்னு பத்துக்குதா எடுத்தே அப்பிடின்னா அதுக்கப்புறமா நா இந்த மாரி நீ சொன்னேஞ்ச சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா இல்ல இல்ல தொண்ணூத்தஞ்சுக்குதா எடுத்தே அப்பிடின்னு சனியே
ஏ அவே ஏத்தி சொல்றா
தெரியில
ஓ நா வந்து இது அமுச்சுடே சேரியா உன்ட் உனக் காலையில விடிய காலையில ஐஞ்சு மணி அமுச்ச ல்ல மெசேஜ் அப்பயே வந்து நா இந்த ஸ்டோரி அ அப்பதா பாத்தே அப்ப இந்த ஸ்டோரி நா உனக்கு அமுச்சுடுருந்தே காலையில அவே எந்திச்சு பாத்துட்டு பாத்தோனே அவ அவுங்க அண்ணக்கு அனுச்சுட்டுடா அவனுக்கே தெரியில இஸ் ஸ்டோரி பாத்துதா இவன்கிட்ட இருக்கே அப்பிடின்னு தெரிஞ்ச்சு பாத்தா அவன் ஃபிரண்ட் ஒருத்த இருக்கா அவன் வந்து இவனுக்கு இந்த ஸ்டோரி அமுச்சுவிட்ருந்தா ரெண்ணு மூணு பேர் அமுச்சுட்டு இருந்தானுங்க
ம் ஹும் கே ஓகே ஆனா அது எப்டி எல் தமா ம்
ஆ
எவ்ளோ தடவ அஞ்சு தெரியுமா அதுக்கு அந்த வண்டி எடுக்கறதுக்கு
அவேன் அவேன் என்னெப் வண்டி எடுக்கணுடுருந்தான காலேஜுக்கு போறதுக்கா
இங்க வாத்துக்கோடி என்ன தெரியுமா அவனுக்கு என்னன்னா இவனுக்கு அதிகமா வெளிய போற வேலலா இருக்கு செரியா மெய்ன எனகா காலேஜ் போர் அதுக்கு தான் நீ போறது அதே வேலைக்கு இவ் வந்து உன்னோட குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்ணாடி போட்ட இல்லல் இருவத்தி அஞ்சாம் தேதி தொகுது ஈவன் இதுவு அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான்ல அவனோட குலோஸ் ரெண்டு ஹலோ அவங்கிட் ட்ட வண்டி கடேல ஒரு மாரி பேசுறா வேணாமா அதுனால நா எதுக்கு இன்னோர் தங்கிட்ட போய் நா கையேந்தி நிக்கணும் ஒரு வண்டிக்கு வேண்டி என்னய அவ்ள கேவலமா பேசுறாங்க
முடியாது நார்மலாவே அப்டித்தான் வண்டி இருக்குறவங்க வண்டி கேட்டு வந்தா குடுக்கறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க நானே நேத்து இவ்ளோ பாத்துருக்கேன் நானு வண்டி பிச்ச எடுத்துருக்கேன் டி கொஞ்ச நஞ்சல்ல நெறைய பிச்ச எடுத்துருக்கேன் அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான்ல அவங்கிட்டயே வண்டி கேட்டுருக்கே நானு தெரியுமா எப்போ பஸ்ட்டு பஸ்ட்டு ம் அப்போ அவன் வந்து ஒரே ஒரு தர் அதத தந்தான் ஒரே ஒரு தடவ நா பஸ்ட்டு டைம் கேட்டப்பதா தந்தான் அதுக்கப்புறம் நா கேக்கும்போதெல்லா அதுக்கப்ற நா ரெண்டு தடவ கேட்டேன் ரெண்டு தடவ ஏதோ சொன்னான் ஆனா காரணம் ஏதோ ஒரு காரணம் சொன்னான் அப்ப நா அப்டியே விட்டுட்டேன் அப்புறம் நா அவன்ட கேக்றதே கிடையாது அஹ ஒரு வருஷ் ட்டு மாச்சு நா ஒரு வருஷ் வருஷத்துக்கு முன்னாடிதா பசங்கள்ட நா வண்டி கேக் அப்டி இருந்தது ஆனா ஒரு வருஷமா யார்டையுமே பேசுறது இல்ல யார்டயு வண்டியெல்லா கேக்குறதே கெடையாது
இதேதா இதுதா அவ என்னன்னா இப்போ உனக்கு கூட அந்த கண்ணாடி போட்டவ வந்து கொஞ்ச தெரியாதுனே வச்சுக்கலா அந்த அளவுக்கு அவன கூட இருக்குற ப்ரெண்ட்ஸ இப்டி பண்ணு போது அதனால தாங்கிக்கவே முடில சுத்தமா ஒரு டைம் சொல்லி ஒரு மாரி சொல்லுவா இந்த மாரி அவங்க இப்டி சொல்லிட்ட மூஞ்சில அடிச்ச மாரி அப்டி சொல்லிட்டாங்க
அவ ரீல்ஸ்லல்லா வருண்டி இத பத்திலா பால்வண்டி கேக்கு போம்போது அவுங்க இந்த மாரி சொல்றது எப்பல்லா ரீல்ஸ்ல வரு பசங்களுக்கு தா தெரியு அப்டின்ற மாரி ரீல்ஸ்ல வரு ஹலோ ஹலோ
அம்மா வண்டி எமோத சொல்லுவாக ஹலோ கேக் இப்ப கேக்குதா
நீ விட்டு விட்டுதா கேக் ஏதோ ஒரு எடத்துல நின்னு பேசு
ஒரு எடத்துலதா நின்னு பேசிட்டுருக்கே இப்ப நல்லா கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
அதுதா அப்போ அவுங்க அம்மா கிட்ட வண்டி கேட்டாலயே அவங்க அம்மா ஏதோ சொல்லுவாங்க அதனால தா அந்த மெயின் காரணத்துக்கு வேண்டிதா வண்டியே எடு
அ காசு ஹலோ ஹலோ ஹலோ டி ஹலோ